ஆ சொல்றா என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க ஆ
சும்மா சும்மாதா என்னா பண்ற
நானா ஒரு வேலயா இங்க போய்கிட்டு இருக்கே
ம் ம்
ம் என்ன வேல இதுதா போய்ட்டு இருக்கு இந்த இதுல டூறு கூட்டு போறேன்னாங்க
சரி சரி
மலேசியாவுக்கு
ஆ
அதனால என்ன விவரோ வெவரம்ல்லா கேக்க போனே சேரி என்ன செலவாகு
ஆம்
யா எப்புடி போனு
திடீர்னு மலேசியா ட்ரிப்பு
ஆமாபம் ஒரு பாஸ்போர்ட் எடுத்து ரொம்ப நாள்ளாச்சு எங்கேயு போவே இல்ல
ஆ ஆ
அப்றோ எங்சைடு ஒரு நாளு போயிட்டு வந்துருலா ஃபேமிலி யோட ஃபேமிலி கூட போற மாரி
ம்
அவரு ஃபேமிலி ட்ரிப் அடிச்சிடலா அப்புடின்ட்டு சேரி சொல்லிட்ருந்தாங்க வீட்
சேரி சேரி யார்யாரு
நானு அம்மா அப்பா அக்கா மாமா மாமா எல்லாரு
சே சேரி
க்கா அதனால இதுவே போட்ருந்தாங்க இந்த இது இது வரும்ல ஆ சோசியல் மீடியா ஆமா ஜானி வந்துங்க கூட்டு போக முடியாதுல்ல
ம் ம்
அதுவே அப்றோ என்ன பண்றது கோ ஆளுதா இங்க தனியா இருக்குனுது
ம் போர்லா அதுக்கு எப்புடி
அதுக்கா அதுக்குதா பக்கத்துல சொல்ட்டு போயிருக்கே ஆ நம் போறமா இருந்தா பக்கத்துல சொல்லிட்டு போனோம்னா அவுங்க போட்டு ஒரு சோ சோறு போட்டுருவாங்க அது ஒன்னு பிரச்சன இல்ல
ம் எத்தன் நாள் போற மாரி
தெரில அதுதா விசாரிக்காம போன போயிட்ருக்கே சேரி என்ன போனா தெரிஞ்சுக்கலாம்ல
அதா நீ எத்தன் நாள் எங்க ஸ்டே பண்ற மாரி பாக்கலான்டுருக்க
நானா நமக்கு என்ன பட்ஜெட்ட அதிகோ ரொம்ப நாள் இருந்தா நமக்கு பிரச்சன செலவு அதிகமாய் ரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மீனு கொறஞ்சபட்சோ ஒரு மூணாளு மூன் நாளுக்குள்ள முடிச்சுட்டு வர மாரி பாத்துருக்கே
ச்சேரி
என்னயோ போயிருக்கியா அங்க
நான்னா அந்த பக்கோ போ ஃபாரின் இன்னு ஃளைட்டே நா ஏறுனதில்ல
நானுதே ஏறனதேல்ல இது வரைக்கு ஒரு நாள் கூட போனதே இல்ல நம்மலா அந்த பிளைட்ட அண்ணாந்து பாக்குற கேஸ்சு
ம் இல்ல போலா ஒரு நாளு போய் தா போனாதா லாக்கிபடு
அப்படியா
ம் எத்தன நாளைக்கு இப்படியே உக்காந்துருக்குறது
சொல்லிக்கிட்டுதா இருக்கீங்க ஒன்னு வந்து எடுக்க போ மாட்டிக்கிறீங்க போன வாரோ கேட்டா அங்க போலாங்குற இந்த அப்றோ அதுக்கு போன வாரோ செங்கோ போலாம்னு பிளான் பண்றே அதுக்கு போன வாரோ சேரி இங்க போ போலாம்னு பிளான் பண்றோ ஆனா எங்கேயு போன பாடு கானோமே
பிளானிங்லயே போது எல்லா
ஆ கா அதாவது காலமே கடசில
ம் னா பண்றது
ம் கம நடந்து போனாக் கூட இன்நேர நானா இங்க ஒரு இது இருக்காங்க எ ஒரு ஏஜென்ட்ருக்காங்க இங்கெ
செரி
ட்ராவல்ஸ் வச்சு ட்ராவல்ஸ் மூலிமா வர்ஷ வர்ஷொ வந்து கூட்டு போறாங்களாமா அது எப்புன்னா ட்ராவல்ஸ் கூட்டு போய்ட்டு அவங்களே பேக்கேஜ் மாரி குடுத்து அவங்களே ஃபிளைட்ல ஃபிளைட்டு கூட்டு போய்ட்றாங்கா லா ஆ
ம்
அப்போ அங்க போய்ட்டு அங்க வந்து எப்புட்ன்னா இவங்களே ஒரு ட்ராவில்ஸ் ரெடி பண்ணி
ம் அ அ
அப்புடி
ம் எல்லாமே இவங்களே பண்ணிக்குவாங்க
ஆமா நம்ம இங்கிருந்து நம்புக்கு ஏர்போர்ட்க் போறதுல்ட்ருந்து ஏர்போர்ட்ல அங்க போய் எறங்கி அங்க நம்ப எங்கங்க போணுமோ அங்க எல்லா ரெடி பண்ணி அவங்களுக் குடுத்துட்றது
ம் ம் அத சுத்தி பாக்கற்தே அ கேம்ஸ்லா வெளாட்ற எல்லாமே அவங்களே பாத்துக்கற்து
அ எல்லாமே எல்லா எடமும் கூட்டு போய்ட்றாங்களாமா
ம் ம்
சாப்பாடுலுருந்து எல்லா குடுத்துட்றாங்களா
ஆமா ஆமா நல்லதா இருக்கு
ஆமா ஆமா நம்ப் தொல்லையில்ல அது எல்லா இப்ப அதுவு பாத்தீங்னா வச்சுக்குலே இதுல எல்லா பசங்க தா எல்லாமே
ம்
இன்னமோ நமக்கு நல்லா இருக்கும்ல்ல
ஆமாம்மா
ஆ அதுனாலும் செரி இப் பாத்தே செரி விளம்பரோ குடுத்துருந்தாங்க அ
புரிய்ல
விளம்பரம் குடுத்ருந்தாங்க அத வெச்சுதா போற ஆல்ரெடி பழக்கம்லா இல்ல
ம் ப்ளான் பண்ணிருக்க
நானா நா வந்து இந்த மாசொ போ முடியாது அடுத்த மாசமோ போக முடியாது ஆ எப்டியு இந்த அ ம் ஏப்ரல்லதா போ முடியு நெக்கிற ஏன்னா அப்பதா ஸ்கூல் லீவு
ஆ
ஆ ஸ்கூல் லீவு எல்லா லீவ் டைமு
சேர் சேரி
எனா அப்ப கொஞ்ச வெயிலா இருக்கும்ல அந்த வெயிலு கொஞ்சோ அது அங்க போய்ட்டோம்னா கொஞ்சோ நல்லா இருக்கு
ம் ம்
அத்னாலதா இந்த ப்ளானுதா பண்ணிருக்க பாக்கலா எப்டி நடக்குதூன்ட்டு மொதல வி சாரிச்சாதா என்ன கதேன் தெரியு
ஆமா
ஆ
ஏ பாத்து சொல்லு நா பட்ஜெடு கரெக்ட்டா இருந்தா ஆனா பாத்துட்டு சொல்லு பட்ஜெட் கரெக்டா இருந்தா நானு வர்ர
அப்டியா செரி செரி வா ப்ரோ சொல்றே சொல்றே எப்டின்டு எப்டியு பாத்துட்டு கீர இருந்தாலு புக் பண்ணிருக்க மாட்டாங்க யாருமே அதெல்லா இருந்து எடமெல்லா இருக்கு போன்னா கூட நீயு நானு அதுக்கு மேலயே கூட ஆகுனு நெனக்கிறன்டா ஏனா இப்ப எல்லா சுத்தியு காட்டுறாங்கல்ல ஃபுல்லாவே
அதா எந்தெந்த ஊ இல்லடா எந்தெந்த ஆ
கன்ட்ரியா இது மொ இப்போ மல சைடு மட்டுதா இப்போதைக்கு ஒரே ஒரு கன்ட்ரிதா மலேசியாதா அங்க முன்னும் போயிட்டு ஏனா அதுக்கே மூன் நாள் பத்தாது இப்ப மூண் நாளுங்கிறது எப்டி எ அங்க எங்க ரொம்ப முக்கியமான எடோ இருக்கும் பாத்தியா அந்த எடத்துக்குதா நம்
ஆமா
நீ அது மு முக்கியமான எடமே செ எல்லா எடோ ஆ கூட்டு போவாங்க
ம்
வேற வேற எங்குமே இல்ல
சாப்பாடு அதெல்லா எப்டி அவுங்களே அவுங்களே ரெடி பண்ணிடுவாங்ளா இல்ல
சாப்பாடுதா எப்டினா அங்க இது பண்ணிர்றாங்க அங்க இவுங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஏஜெண்டுதான
ஆ
அதனால அவுங்க ஆல்ரெடி அங்க ஒருத்தர் இருப்பாங்கலாட்டுக்குது இவுங்க ஏஜென்டு ஒ இங்க ஏஜென்டு அங்க ஒண்ணு இருக்கு மலேசியாவுல அவுங்களே என்ன பண்ணுவாங்க ஓட்டல்ல வந்து இது பண்ணிருவாங்க ஒரு காண்ட்ராக்ட் மாரி பேசி ரெடி பண்ணி வெச்சறது
சேர் செரி
ரளவுக்கு எல்லா கமிஷன்தான ப்ரோ
ம்
அதனால அது வந்தென்னப்போ அப்டிதா குடுக்கறான் அவுங்களேதா எல்லாமே சாப்பாடு சா
ம் பீச்சுக்கெல்லாங் கூட்டு போவங்ளா மலேஷியால எப்டி பீச்சிருக்கு
தெர்லயே நா போனதே இல்லயே இருக்கு நெனக்கிற இருக்கு நெனக்கிற ஆ கேட்டது தெர்ல ஆனா இருந்தாலும் போ ஆனா இதுவரைக்கு கேள்வி பட்டது இல்லையே பீச் இருக்குன்ட்டு
நானு கேள்விப்பட்டது இல்ல அதா கேக்கற
தெர்ல இருக்குன்ட்டு பாக்கனுபா கேட்டு பாக்கலா இல்லன்ன இ இது போட வேண்டியதா கூகுள்ல போட்டு பாக்க வேண்டியதா
ம்
இருந்தா நல்லதுதா பீச்சு போன மாரி ஆச்சு
நீயேன் அங்கே ஏன் போற சென்னை போய் போ வேண்டியதுதான மெரினா பீச்சுக்கு
அது ஆனா என்னதா இருந்தாலு அங்க போன மாரி இருக்காதில்ல இப்ப நம்ம சென்னை பீச்சு எப்ப வேணா போய்க்கலா சென்னை பீச் வந்து பாஸ்போர்ட் தேவ இல்ல எதுமே தேவ இல்ல
ஆமா
ஆனா அந்த ஆனா அங்க போறதா இருந்தா நம்ம ஒரு ஃபிளைட்ல போனா ஃபிளைட்ல போன மாரியே நமக்கு ஒரு அனுபவோ ஆச்சு ம் அப்றோ வெளிநாடு போன மாரி ஒரு அனுபவம் ஆச்சு ம் அப்றோ பு புதுமக்கள பாக்குறோ புது முகங்கல பாக்குறோ
ஆமா
நல்ல ஒரு அனுபுவ்பா இருக்கும்ல
அததான் புரியுது புரியுது
ம்
பாத்துக்லா என்ன இன்னு என் என்னிக்கே என்
அ
பாத்துக்லா த விஷ்ணுவ வரேன்னானா
விஷ்ணுந்தா ன்ன சொல்ல எதுமே நீயாஸ் வாரத அ பஸ்டு கேக்குறே கேருட்டு எவளோ பச்ஜட்டாவு எல்லாசு போ சொல்றே சொன்ன அப்புன்னா கூட நம்ப செரி எல்லா சொன்ன வெவரொ சொன்னனா அதுக்கு ஏத்த மரி விசுறுண்ட பேஸ்லா பேசிட்டு அப்றொ போலா எல்லாரு போலா
சேரி ம்
ஆ பாக்கலம் போலம் போலாம் போலா அப் போயிட்ட பக்கத்துல பொய்ட்ட அ பொய்ட்டு பாக்குற என்னாவுது என்னாவு இருக்காரானு தெர்ல வேற இருந்தார் அப்புடினா விசாரிச்சிட்டு என்னா இவ் இவுங்குட்ட போங் வெச்சுக்குவே நம்ப எங்யு வந்து பு அங்க பொய்ட்டு திக்கு தெரியாம இருக்க தேவல்ல இவுங்ளே எல்லா இடத்து கூட்டு பெய்ருவாங்குல்ல
ஆமா ஆமா எல்லா இங்க இர்க்க இது அப்டின் காம்ச்சிருவாங்க
அவ்ங்ளுக் ஆழடி திரியு அவ நம் பாட்டுல ஒக்கார்ரா ஆ அது வேற ஒன்ருக்குல்லப்ப
ஆ நம்பனா ப்ரச்சன இல்ல ஃபேம்லியா போறோம்ல
ஆமா இப்ப நம்பலா போற மா இருந்தா என்ன பண்றது எதுமே தேவல்ல நம் பாட்ல போறோ எ அங்க அங்க எறங்கிடு கூட அங்யே கூட நம்ப எதோ தொலவி பண்ணிக்கிலா
ஆமா
நம்ப நம்பு பரச்சினல்ல ஃபேமுலிய போறப்ப நம்ப அப்புடி அவுங்குளியு கூட்டு அலைய முடியாதுல்ல
அம்மா
ம் அது அததா
அது கொஞ்சொ கஷ்டமாதா இருக்கு ஏஜென்ட்ல பேசு தெளிவா பேசிக்க என்னெங்க கூட்டு போறங் என்னன பண்றாங்க எவ்ளோ காசு எல்லா இன் தெரியா பேசிக்க
சேரி சேரி
நாளக் கூப்பற்ற உனக்கு
சேர் நேம் மற்க்காம கூப்புடு நானு பாது டூப்பற ஒனக்கு ம் ஆஸ் சேர்ரா பாய் டா